அத்த கேட்குதா என்ன ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ஆ ஃப்ரீயா இருக்கே நீங்க
நா வந்து வெளிய கிளம்புறத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கே
ஆ எங்க கெளம்லா இருக்கீங்க
ம் ஸ்கூல்க் பாப்பாவுக்கு ஸ்கூல்லா லீவா அதனால எங்கயாச்சு பிக்னிக் மாதிரி போலா அப்டின்ட்டு பேக் பண்ணி ட்ருக்கே சிஸ்டர்
சேர் செரி செரி எங்க போலானு ட்ரை பண்ணிட்ருக்கீங்க பேக் பண்ணிட்ருக்கீங்க
இப்ப வெயில் அடிக்கறதுனால ஏதாவது ஹில்ஸ் ஸ்டேஷன் போலாந்தா ஐடியா நாங்க மட்டுல்ல நாங்க மட்டுல்ல ஒரு ரெண்டு மூனு ஃபேமிலி சேர்ந்து போறோமா குட்டி பசங்க எல்லா வந்து ஒரே ராவடி போலா அப்டின்ட்டு அதனால ஒரு டிராவல் புக் பண்ணி போ கெளம்பலா அப்டின்ட்டு பேக் பண்ணிட்ருக்கோ
எந்த ஊருக்கு போலான்னு பேக் பண்ணிட்ருக்கீங்க
ஊட்டி போலானு ஒரு ஐடியா சிஸ்டர் ஏன்னா அங்கதா இப்போ ரீசெண்ட்டா மலர் கண்காட் சி லா முடிஞ்சது இப்ப அது அப்டியே தான இருக்கு அதனால போய் பாத்துட்டு வரலா ஸ்டே பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூன் நாள் ஸ்டே பண்ணிட்டு சுத்தி பாத்துட்டு வரலா அப்டின்ற ஒரு ஐடியா
ஊட்டி முன்ன பின்ன போயிருக்கீங்ளா ஏதாவது உங்ளுக்கு ஐடியா இருக்குதா இல்ல டிராவல பத்திதா உங்களுக்கு தெரியுமா
இல்ல சிஸ்டர் நானு ஊட்டி போனதில்ல இதா ஃபர்ஸ்ட் டைமு நேறைய வீடியோ பாத்ததுனால அங்க போலா அப்டின்னு ஒரு ஆச அ டீசல் செலவு மட்டு தா அ பொதுல போட்டுக்கறது மத்தபடி சாப்பாடு செலவு ரூம்ஸ் ஸு அந்த வண்டி வாடகைக்கு எடுக்கறது எல்லாமே அவங்க அவங்க எக்ஸ்பென்ஸு
நீங்க எப்ப ட்ரிப் போனாலு ஃபேமிலியோட போவீங்ளா இல்ல நீங்க மட்டு சிங்குளா எங்க ட்ராவல் பண்ணிருக்கீங்ளா
நா சிங்கிளாவந்து காலேஜ் படிக்கிறப்போ ட்ராவல் பண்ணது சிஸ்டர் ஏற்காடு அப்றோ வந்து கொடைக்கானல் அந்த மாதிரி போயிருக்கறே
ம் நாங்க காலேஜ் போறப்ப வந்து நெறைய எடம் போயிருக்கே நானு பெங்களூரு ஒசூரு கேரளா கொல்லிமல ஆ தனியாவே ட்ராவல் பண்ணிருக்கே நல்லா இருக்கு
சேரி சேரி சிஸ்டர் பஸ்லியா இல்ல நீங்க வண்டி வச்சிருக்கீங்ளா
இல்ல பஸ்ல அப்பப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி போயிட்டு வருவோனு வச்சுக்கோங்களே ஒரு சின்ன ட்ரிப் மாரி போயிட்டு வருவோ
சேர் சேர் தனியா போறதுனால லோன்லியாலா ஃபீல் பண்ண மாட்டீங்ளா
ஆ அப்டியல்லா இருக்காது கொஞ்ச நல்லா இருக்கு ஒன்னு பிரச்சன இருக்காது இப்ப ஆஃப்டர் மேரேஜக்கு அப்புற தா எங்கேயு போனது இல்ல ஆனா பிஃபோர் மேரேஜ் க்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கே அது நல்லாருக்கு அது உங்களுக்கு
சேரி சேரி சிஸ்டர் நாங்கோ அப்றோ காலேஜ்ல ஐவில்லா கூட்டிட்டு போவாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேரளாமு எப்புமே ஐவினாலே கேரளா மூனாறு அப்டிதான
ம் கோவா கூட்டு போனது இல்லயா மெய்னா கோவா கூட்டு போவாங்ளே
எங்க காலேஜ் கொஞ்சோ கஞ்ச காலேஜ் சிஸ்டர் அதனால அங்கலா கூட்டிட்டு போல
ம் இல்ல எங்களுது வந்து டெல்லியு கோவாவு கூட்டு போயிருக்காங்க
எங்களுக்கு அப்புறோ வந்த பேட்ச எல்லா வெளியூர் வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க
ம்
எங்க பேச்ல அப்டி எங்கியு கூட்டிட்டு போனது இல்ல சிஸ் சேர் பக்கத்துலயே முட்டன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு அங்க கூட்டிட்டு போனாங்க அப்புறோ எப்புவு போல காலேஜ் ஃபைனல் இயர்ல வந்து கேரளா மூணார் அந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க அப்பவுமே பஸ் பஸ்லதா சிஸ்டர் கூட்டிட்டு போயி அ கூட்டிட்டு வந்தாங்க வெளியில எல்லா போறதா இருந்தா எக்ஸ்பென்ஸ் நெறையா ஆகு எங்க எங்களோட கிளாஸ்ல இருந்ததே முப்பது பேர் தா அவங்ககிட்ட என்னென்னு கலெக்ட் பண்ணி எப்பிடி கூட்டிட்டு போறது
ப் இருந்தாலு அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான காலேஜ் ட்ரிப்போட போறது எல்லாருமே
ட்ரிப்பு போறதுக்கெல்லா ஆசையாதா இருக்கு வீட்ல சொன்னாதா வந்து காசு தரமாட்டாங்க இப்ப வீட்ல இருக்க நெலமையில வெளியில போறதெல்லா அவசியமா நா ஒரு நாள் கூட்டிட்டு போறே அப்டின்னு சொல்லிறாங்க
அவங்க ச அவுங்க சூழலே அவுங்க சொல்றாங்க அதுக்கேத்த மாரிதான
நீ உங்களுக்கு பாப்பா இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க
ரெண்டு பேர் இருக்காங்க கண்ணு ஆ ஒருத்தவங்க வந்து தேர்டு ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களே
அவங்கல்லா எங்கியு கூட்டிட்டு போங்கன்னு ராவுடி பண்ணமாட்டாங்களா
இல்ல நாங்க வீக்லி ஒன்ஸ் எங்கயாவது போயிட்டு வந்துருவோ அங்க எல்லா ரொம்ப டிராவல்லா இருக்காது அதிகமா இங்க இருந்து உனக்கு ஏற்காடு கொஞ்ச பக்கமா இருக்கு ஏற்காடு கோயிலு அப்புறோ பழனி இந்த மாரி அப்புறோ இந்த என்ன சொல்லுவாங்க பெரிய முருகன் கோயில்லா இருக்குல்ல அங்க திருச் ச்செங்கோடு மல இங்க எல்லா போயிருக்கோ அடிக்கடி போவோ வச்சுக்கோங்களே புது பழனி அங்கெல்லா வந்து போய்க்கோ ட டிரிப் ம் போகணுன் இது பண்ணா ஒன்னே கெளம்பிடுவோ
சே சே அதனால உங்களுக்கு உங்க பசங்க எது ராவடி பண்ணறது இல்ல
அது மாரிலா பண்ணமாட்டாங்க வீட்ல இருந்தாத அவுங்களுக்கு பிடிக்காது வெளிய கெளம்புறோ அப்டின்னா எனக்கு முன்னாடிய கெளம்பி வெளிய இருப் ப்பாங்க சொல்ல போனா
வெளிய கெளம்புறது பெருசு இல்ல சி பெருசு இல்ல அவங்களுக்கு தேவையானதெல்லா எடுத்து வைக்கணு நாலஞ்சி டிரெஸ் சாப்பாடு அ குளிர்ச்சின்னா அது பெட்ஜிட்டு
அதெல்லா அவங்களே எடுத்து வச்சுக்கோங்க இங்க எங்கள எல்லா எதுவு தொந்தரவு பண்ண மாட் ட்டாங்க அவுங்களுக்கு வேணா அவுங்களுக்கு என்ன டிரஸ் புடிக்குமோ அத எடுத்து வச்சுக்குவாங்க அத மட்டு எடுத் பேக் பண்ணா போது அவுங்க அவுங்க பேக்க அவுங்க அவுங்க பேக் பண்ணிக்குவாங்க
சே தூக்கறது யாரு
அவங்களே தூக்கிக்குவாங்க ஸ்கூல் பேக் தான ஸ்கூல் பேக் மாரி இருக் கு அல அல போட்டு வச்சி அவங்க உங்களுக்கு அவுங்க அவுங்க டிரரெஸ் அவுங்க மாட்டிக்குவாங்க
அதுவு இல்லாம ஒருத்தங்களுக்கு வெளியில எல்லா போயிட்டு வந்தா ஒடம்பு வேற சரியில்லாம போயிரு தண்ணி செட் செட் ஆகாது சாப்பாடு செட் ஆகாது அங்க வெளியில எல்லா போனா கார நறைய போடுவாங்க இதே கொழந்தைங்க எல்லா கூட்டிட்டு போனா எது க்கு அழுவுறாங்கன்னே தெரியாது எங்க பாப்பாவல்ல ஆறு மாசத்துல எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோ எதுக்கு அழுவுறானே தெரில அப்ற பாத்தா தூ அந்த எடோ அவளுக்கு செட் ஆவல
கொழந்தைங்களுக்கு ஒவ்வொரு கிளைமேட் வந்து இதாகு குளுருச்சனா நம்ம கொஞ்ச கதகதப்பா ம் வேக்சுன்னா அவங்க கொஞ்ச ஃப்ரீயா விட்ணு அதனாலே அவங்களுக்கு கொஞ்ச தா இருக்கு ஆனா இவங்க அப் அப்டியெல்லா இல்ல எப்டி இருந்தாலு இது பண்ணிக்குவாங்க ஏன்னா நாங்க கொழந்தை இருந்தே அப்டி செட் அப்ப நீயசுனு வச்சுக்கோங்களே அப்ப இல்ல அவங்க பேபியா இருக்க இப்ப நாங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிக்கனாலு அழெல்லா மாட்டாங்க எந்திரின்னா டக்குன்னு எந்ரிச்சு கள தண்ணி ஊத்திட் கிளம் அப்பயே பச்ச தண்ணி தா சுடு தண்ணில கெடையாது
சேரி சேரி சிஸ்டர் வெளியில போறது நல்லாதா இருக்கு சிஸ்டர் இப்ப வேற வெயில் அடிக்குதா யார்ரா போறது வெயில்ல போனா ஒடம் மறுபடியு ஒடம்பெல்லா டயர்ட் ஆயிரு வந்தா ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணு வீட்ல ஆடு மாடல்லா இருக்கு அந்த வே எல்லா அப்டே விட்டுட்டு போனு
அதா அதா
அப்ற அதெல்லா அப்ற சாப்டாம நம்ம இல்லன்னா வேற யாரு அத நல்லா பாத்துக்கவு மாட்டாங்க பக்கத்துல சொல்லிட்டு போனா
ஒண்ணு ப்ராப்ளோ இருக்காது சிஸ்டர் இங்கெல்லா போறோ வரோ ட்ராவலிங் பண்றோ ஆ நல்லா இருக்கு சே நீங்க ஊட்டி போறீங்கல்ல என்ஜாய் பண்ட்டு வாங்க
ஆமா லக்கே பஸ்ஸ பாத்தாலே பெருசா இருக்கு ஒவ்வொ எனக்கெல்லா வேற ரொம்ப லாங்க்ன்னா வாமிட்டே வந்துரு அது ஒரு மாரி போ பஸ் ஸ்பீடா போனா பரவால்ல ஸ்லோவா உருட்டிட்டே போனாங்கன்னா அந்த ஒரு நாத்தம் மாதிரி அடிக்கு சிஸ்டர் அந்த நாத்த ஸ்மெல் பண்ணாவே சாப்ட்டதெல்லா எனக்கு வெளிய வந்துரு அதுக்குனே எங்க வீட்டுக்கார் சொல்லுவரு ரெண்டு கேரி பேக் எடுத்துக்கோ நீ வாந்தி எடுக்றதெல்லா யாரால போ முடியாது அப்டினிர்வாரு
ஏ ட்ராவலிங் பண்ணி போறப்ப வச்சுக்கோங்களே நெல்லிக்கா லெமனு இந்த ஹேர் எல்லா மோந்து பத்தாலே வாமிட் நிக்கும்பாங்ளே
அந்த மாதிரி எல்லா ட்ரை பண்ணியாச்சு சிஸ்டர் இருந்தா காலைய்ல ந இத்தனைக்கு நாளைக்கு நானு வெளிய கிளம்புறே அப்டின்னா இதுக்கு முன்னாடி நாள் நைட்டு சாப்ட மாட்ட அடுத்த நாள் காலையிலயு சாப்ட மாட்ட சரி ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு டீ குடிச்சிட்டு போவ அந்த பாவத்துக் டீயெ சேந்து வாந்தியா வந்துரு சிஸ்டர் அப்டி ஒரு ட்ராவலிங் வந்து எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது என்ன பண்றது இந்த தடவ கொழந்தைங் கெல்லா கேக்குறாங்களே அப்டின்னுட்டு போறதா இருக்கு
ஏலக்காவ ட்ராவலிங் போறீங்கல்ல ஏலக்கா ஒரு ரெ அஞ்சாறு எடுத்துக்கோங்க அப்பப்போ உங்களுக்கு வாமிட் வரப்ப போட்டீங்ன்னா அது உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் குடுக்குமே நல்லா இருக்கு வாமிட் எல்லா வராது
நா வேணா இத ட்ரை பண்ணி பாக்ற சிஸ்டரின்
ம் ம் ம் ஏழக்காவு அதுக்கப்றோ இது இருக்கில்ல
அது இல்லாம இப்ப வெளிய கெளம்பர்தா இருந்தா இந்த பட்டிக்கா பட்டிக்காட்டு பக்கோ இர்ந்து வரவங்கல்லா மல்லிப் இப்ப மொழங் கணக்குல வச்சிட்டு வந்தற்றாங்க அத தா அத மோந்து பாத்தா தல வலியே வந்துருது பஸ்ல
ஏங்க பெண்களுக்கு புடிக்கிறதே மல்லிப்பூதா அதையு வெக்கக் கூடாதுன்னா என்னங்க அர்த்தோ அதான
வைக்க கூடா நா எனக்கு செட் ஆவலன் நா சொல்ற சிஸ்டர் அந்த ஸ்மெல்லு தலவலி வந்துரு
உங்களுக்கு வாமிட் வர்னு மத்தவங்க பூ வைக்க கூடாதுன்னு அதெல்லா எப்புடி
நா வ என்ன பண்றது எ நெலம அப்டி
அப்ப தா நம்ம ட்ராவலிங்க மறந்தருனு உங்க வாழ்க்கைய்ல
அப் ஆ ஆனாலு போய் தா ஆவனு இப்ப இப்ப வெக்கிற இப்ப வர செட்டு யாருமே பூ வைக்கிற ஆளுங்க இல்ல அதனால போய்ட்டு ஜாக்ரதையா வந்தர்லான்தா நா நெனைக்கறே
ம் சேரி சேரி இப்ப எல்லா என்ஜாய் பண்ட்டு அங்க என்னன்ன உங்களுக்கு புடிக்குதோ ஃபுட்டு அங்க போனா என்ன ஃபுட்டு சாப்படனு ஆசப் படுவீங்க
ஊட்டினாலே சாக்லேட்டு் தான சாக்கலேட்ட சாப்புட்டு வர சாப்பட வேண்டியத்தா
அங்க ஊட்டில சாக்லேட்டு இங்க வந்துட்டீங்னா அது கூழா மாறிடு
அப்புறோ வர்க்கி இருக்கு வர்க்கி ஃபேமஸ் சொல்வாங்க டீ தூ டீ தூள் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வர வேண்டியத்தா சிஸ்டர்
அங்க நல்லாருக்கு எப்பயுமே நல்லாருக்கு டீத்தூள் எல்லாருமே நல்லா இருக்கு
ம்
அது பாத்து வாங்கணு அது வந்து ஒரு சிலது வந்து கலப்படங்கீது குடு குடுத்தாங்கனா ரொம்ப போகு ஏ யா எப்பியு நல்லத பத்தாங்க ஏட்ட அவ்ளோ பிரச்சன இருக்காதுன் வச்சுக் கோங்களே
ஆமா ஆமா சிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் போறப்ப கண்டிப்பா உங்கள கூப்பட்ற நீங்களு வந்து எங்களோட ட்ராவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களு எங்கயாச்சு போனா கூப்புடுங்க நாங்களு வந்து ஃபேமிலியா ஜாய்ன் பண்ணிக்கிறோ
ம் பண்றோ நீங்களு ஒங்க ஜேர்னிய வந்து கண்டினியூ பண்ணுங்க வாமிட் இல்லாம மறக்காம ஏலக்கா எடு தச்சுக் கோங்க ம் முடிஞ்சா எங்களுக்கு வரப்ப ரிட்டன் வரப்ப ஊட்டி வரிக்கி டீ தூளு அப்றோ என்ன நீங்க சாக்லேட் உருகாத மாரி எடுத்துட்டு வந்தீங்னா பரவால்ல
கண்டிப்பா எடுத்துட்டு வந்து உங்ளுக்கு கொரியர் போட்றே நா போய் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ற சிஸ்டர்
ஓகே ஓகேங்க செரிங்க ஹாப்பி ஜேர்னி
தேங்யூ போய்ட்டு பத்ரமா வர
ம் பாய்
பாய்